கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
நா சாப்ட்டுட்டு இருக்கறங்க பப்ஸு சாப்பட்ற நீங்க பப்ஸு ம்
நா சும்மாதா ஒக்காந்துட்டு இருக்க
செரி செரி
ம் சத்தோ வருது பாத்துக்கோங்க
ஆ செரி இப்போ வரலல்ல
இல்லங்க சொல்லுங்க
செரி செரிங்க சேரி சொல்லுங்க
நைட்டு என்ன ஸ்பெஷலு
நைட்டு ஸ்பெஷல்லா இல்லைங்க நார்மல் தா
தோசையா
தோச இல்ல தெரியல வீட்டுக்கு போனாதாங்க தெரியு
சேரி சேரி எங்க இருக்கீங்க
நா எங்க மாமா வீட்ல இருக்க
சேரி சண்டே ஆனா போயிடுவேங்ளா
இல்ல நா டெய்லியும் போவேங்க
அப்படியா சேரி
ம் ம் சொல்லுங்க நீங்க எந் இந்த பப்ஸு சாப்டுருக்கீங்களா
கிரிக்கெட் எல்லா பிள்ளே ம் விளையாட
ம் தெரியுங்க
புடிக்குமா
அவ்ளோல்லா புடிக்காது விளையாடவ தெரியு எனக்
ம் அப்டியா மேட்ச் பாப்பிங்களா
ம் அது தா பாப்பே ஐ பி எல் நா பாப்பேங்க அதெல்லா ஐ பி எல் லா பாப்பே
சேரிங்க சேரிங்க விளையாண்டு இருக்கீங்களா எப்பாயச்சி கிரவுண்ட்ல போய்
ம் விளையாண்ருக்கேங்க அதல்லா நா கிரவுண்டுக்கு மோஸ்ட்லி போ மாட்டே ஏனா கிரவுண்டுக்கு போனா கருத்துருவேனால
ஆ ஓகே ஓகே போதுங்க ம் எவ்ளோ ஆகு
ஒன் அவருக்கு எப்புடியோ ஆயிரத்தி எழ்நூற் ருவா இல்லாட்டி எட்நூற் ருவா ஒன் அவருக்கு அப்டி ஆகு ஆமா அப்புடி பதினஞ்சு பேர் ட்டு போவோ ஷேர்
ம்
போயிட்டு விளையாண்டுட்டு வர்லா
சேரி
ம் இப்ப கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ்லா போயிருக்காங்க நா தா போல இன்னைக்கு போயிருக்காங்க எல்லாரு
எதுக்குங்க
விளையாட தா டிரஃப்புக்கு
இல்ல நீங்க எதுக்கு போல கேக்குறே
நா வந்து போனா என்னோட வெல் விஷர் திட்டுவாங்க அதுனால போல
என்னாது
வெல்விஷர் வெல்விஷர் அவுங்க திட்டுவாங்க அதுனால ஆமாங்க கொடும்மக்காரங்க அதுனால தா
சேரிங்க
ம்
நீங்க வந்து பிறந்த நாளெல்லா கொண்டாடுவீங்களா
அவ்ளோல்லா இல்லங்க
எப்புடி பண்ண உங்களுக்கு பிடிக்கு
எனக்கே எனக்கல்லா அவ்ளோல்லா எக்ஸ்படேஷன்ல்லா இல்லைங்க நா எக்ஸ்பெக்ட் பண்ணாலே எதுமே நடக்காது அதா சொல்றேன்ல்ல கே ட்ரீம்ல அதா சொல்றது கேளுங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலே எதுவும் நடக்காதா அதலா நா யோசிக்கவே மாட்டே நா நடக்குதா அப்புடியே பாத்துக்கலான் விட்றுவே ஆமாங்க
புது டிரஸ்ஸல்லா வாங்குவீங்களா
போன வருஷோல்லா போட்டே இந்த வருஷோ போடு வாங்குவேணா இல்லையான் தெர்ல பாப்போ
சேரிங்க
ம் நீங்க
நீங்க வேற ஏதாச்சு கேள்வி கேளுங்க நா கேட்டதே திரும்பி கேட்க கூடாது
இல்ல நா கேக்குறன்ல்ல சொல்லுங்க அதுக்கு அப்பறோ நா கேப்பே உங்களுக்கு எப்புடி செலிப்ரேஷன் பண்ணா புடிக்கு பிறந்த நாளா ம்
நானு அப்படிதா எக்ஸ்பெக்டேஷன்ல்லா வக்க மாட்ட
அப்படியா சரிங்க சரிங்க உங்களுக்கு எந்த பொறந்த நாள் மேடம் புடிக்கா என்ன சொல்ற இத்தன வருஷம் இருக்கீங்கள்ல அதுல உங்களுக்கு எது புடிக்காத பிறந்த நாள்
நான் ப டேயே வந்து செலப் செலப்ரேட் பண்ணதேல்ல ஏன்னா சின்ன வயசு
நான் கேக்கறது ஒ செரி சொல்லுங்க
இல்ல ஃபர்ஸ்ட்டு கேளுங்க நா சின்ன வயசு லந்து பர்த்டே அ இப்போ நா பொறந் பிறந்த நாள் வந்து எப்போ என்னைக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது எங்க அம்மா தா புது டெஸ் போட்டு சாக்லேட்டு எடு வாங்கி ட்டு வந்து டப்பால போட்டு குடுத்து அன் அனுப்புவாங்க ஆனா அ அப்போ வந்து நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படிச்சிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு தெரியாது பிறந்த நாள்ல்ன்ன ஏதுன்னு சொல்லி தெரியா து ஏஜ் எனக்கு ஏஜ்ஜூ வந்து கிராஸ் ஆகி ஒரு புதுசா இது ஆகுது அதெல்லா தெரியாது எனக்கு எங்க அம்மா தா என்ன பண்ணுவாங்க டிரெஸ்ஸு என்ன கூப்டுட்டு போய் வாங்குவாங்க ரெண் டு வாங்குவாங்க டெஸ் ட்ரெஸ்சு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க சாக்லேட் எல்லா வாங்கியே வச்சிருப்பாங்க நைட்டுக்கே அப்றமா மருதாணி எல்லா போட்டு எங்க அம்மா எனக்கு ஆச மருதாணினா அப்போ எல்லா போட்டு விட்டு எங்க அம்மா தா மேக்கப் எல்லா பண்ணி எங்க அம்மா நறைய ந ம் இப்போ கல்யாணம் ஆவாங்கள்ல அவங்களுக்கெல்லா போட்டு விடுவாங்க இப்போ வந்து அவங்களுக்கு போன் புடிச்சாவே அவங்களுக்கு கையெல்லா இதா ஆகுதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்பல்லா எங்களுக்கு போட்டு விட்டு கா ஸ்கூலுக்கு அனு அனுப்புவாங்க இப்ப வந்து நா எனக்கு பி பிறந்த நாளு எங்க அம்மா சொன்னாங்க நீங்க எடுத்துக்கோங்க சாக்லேட் அந்த மாரி இருக்கும் செரியா கிஃப்ட்டு அதெல்லா வரா து எங்க அம்மா தா எத்தா இருந்தாலு எங்க அம்மாதா வாங்கி குடிக்கிறது என்ன கேட்டாலும் குடுக்கறது அந்த மாரி சின்ன வயசுலருந்து அவங்க தான் எங்களுக்கு அந் அது என்னான்னு சொல்லி அவங்க தான் எனக்கு மைண்ட் செட்ல இது வந்துச்சு அப்பறமா வந்து அப்பாக்கு தெரியாதுங்க அவங்க எல்லா சொல்ல மாட்டாங்க எங்க அப்பா வந்து சின்ன வயசுல வந்து ரொம் ப அன்பா இருந்தாங்க எங்க மேல ஓகேவா அதுக்கு வந்து எங்க அப்பா என்ன வேணா வாங்கி குடுப்பாங்க கேட்டா வாங்கி குடு த்துருவாங்க இப்ப கூட வந்து வாங்கிகுடுத்தாங்க சரியா இன்னைக்கு வந்து மார்க்கெட் போனோமா
ஆ
கோலி மார்க்கெட் சொல்லி சந்த சந்தையா இருக்குல அங்க போனா அங்க கூப்டுட்டு போயி வாங் ஆ அங்க வந்து முட்ட எல்லா பேஃமஸ் ஆச்சு அங்க
ஆமா
டிஃப்ரெண்ட்டா பண்ணி கொடுப்பாங்கள்ல அது வாங்கிட்டு கொடுத்தாங்கப் அப்புறமா வந்து லிச்சி கேட்டே லிச்சில்லா வாங்கி குடுத்து கூப்டுட்டு வந்தாங்க மூட் நல்லா இருந்தா எங்க அப்பாவோட கேட்டதூ வாங் குடுத்துருவாங்க ஏதாச்சூ டென்ஷன்ல இருந்தா திட்டுவாங்க எங்க அம்மா தா எனக்கு சொல்லி குடுத் த்து அது ஆய்டுச்சு அப்டியே ஆய்டுச்சு இப்போதா எனக்குத் தெரிது எங்க ஏஜ் வந்து வளருது என்னன்னா பண்ணணூ சொல்லி உங்கள்க்கு எப்டி உங்க அம்மா சொல்லுவாங்களா இல்ல உங்களுக்கு சின்ன வயஸ்ல இருந்து தெரியுமா
இன்னக்கி சாய்ங் எங்க அம்மா தாங்க எனக்கு சொல்லுவாங்க அதுக்கப்றோ ஏஜ் ஆக ஆக அன்னிக்கு அன்னிக்குன்னா கேளுங்க அதுக்கப்றோ அந்த நாள் வர வர வந்து எனக்கு தெரிஞ்ச்சு அப் ன்னா இனி இந்த நாள் வந்ச்சுன்னா அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க கொஞ்சுவாங்கனூ தெரிஞ் சு அந்த நாளைக்கி மட்டு எதுமே செய்ய மாட்டாங்க என்ன திட்ட மாட்டாங்க அவ்ளோவா அதெலா வந்து ம்மா அதுக்கப்றோ எனக் கு கொஞ்சோ இதா ரெண்டாவது மூணாது போனதுக்கு அதுக்ப்றோ எனக்கு எனக்கு ஒன்னூ தோனுத் இது பண்ண தெரியுல்ல ஓ அன்னிக்கு வந்துச்சுன்னா திட்ட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்கனு அதுல இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இன்னிக்கு பிறந்த நாளு அது நெச்சா நா கண்டுபுடி
இப்போ எல்லா எங்களுக்கே தெரிந்துச்சு ஆ சின்ன வயசுல அது தனியா என்ஜாய்மெண்ட்டா இருக்கோ இப்பெல்லா ந்தாவு வருதுன்னு சொல்லி ம் அந்த மாரி இருக்கு ஏஜ் வந்து ஏறிட்டே போதில்ல அதுக்கு
ம் ஆமாங்க
ம்
ஏறிட்டே போகுது எப்போதா கொரியோமோ
அது கொரியாது
ஏரிட்டு தா போக இன்னோ ம் உங்களுக்கு எப்டி புடிக்கோ செலிப்ரேட் பண்ணா அது சொல்லுங்க பர்ட்டே
எனக்கு வந்து ஏ பேர்டே வந் து ஒர் நாளாச்சி இப்டி பண்ணணோ சொல்லி எனக்கு கனவு இருக்கு எப்படின்னா நா வந்து இப்போ நா புது ட்ரெஸ் வாங்கி போட்றே செலப்ரேஷன் பண்ணுன
ம்
இப்ப வந்து நா ப பண்ணக் கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரீம்ல இருப்பேன்ல்ல ஆனா அன்னிக்கு பாத்து ஏதாச்சி எங்களுக்கு சர்பரைஸ் குடுத்துடுவாங்க இல்ல எனக்கு எப்டின் நா ஒரு நாளாச்சு நா நெனச்ச மாரி ஏ பேர்டே வந்து நா கொண்டாட் னோ சொல்லி ஆச எப்டின்னா இப்ப வந்து அநாத பசங் அங்க இருப்பாங்கல்ல அம்மா அப்பா இருக்கா இருக்க மாட்டாங்க ஹோம்ல தா வளப்பாங்க அந்த மாரி இருக்கூல்ல அந்த பசங்களுக்கு வந்து ஒரு என்னால எவ்ளோ முடித் தே ஏங்காசா ஏ காசு போட்டு நா அந்த பத் து பசங்களுகாச்சு டெஸ் வாங்கி குடுக்கணோ அப்புறமா வந் தி ஏ வீட்ல வந்து அவுங்களுக்கு என்ன புடிக்கு பிரியாணி அவுங்க வந்து சாப்பட ரொம்ப புடிக்கு சில பேருக்கு எதாச்சு புடிக்கு அந்த மாரி பிரியாணி வாங்கி குடுத்து ஸ்டேஷ்ன னரி இருக்குல திங்ஸூ பென்சில் அந்தமாரி இ எல்லாமே வாய்ங் குடுத்து சாக்லேட்டு அவுங்க கட்ட போய் கேக் கட் பண்ணி சேந்து கட் பண்ணி அவுங்களுக்கு ஊட்டி விட்டு அந்தமாரி ஒன்னு இன்னொன்னு வந்து இன்னொனு வந்து ஏழ இருப்பாங்கல்ல ரோட் ரோட்லயே உக்காந்துட்டு பாங்க அங்கயே தூங்குவாங்க அங்கயே சாப்டுவாங்க அவுங்களுக்கு எ கையால எதாச்சு செஞ்சு குடுத்து ஒரு லெமன் ரைஸ் ஆச்சு அந்தமாரி எதாச்சு ஒன்னு செஞ்சு குடுத்து அவுங்களுக்கு கைல காஸ் குடுத் து அவுங்க தேவ் இல்லன்னா காசு இல்லனா அவுங்களுக்கு தேவப்படு படுல எதாச்சு அந்தமாரி வாங்கி குடுத்து அவுங்க பிளஸ்ஸிங் எல்லா வாங்கிட்டு அந்தமாரி என்ஜாய் பண்ணணுன் சொல்லி ரொம்ப ஆச அந்த மாரிதான் நா செலப்ரேஷன் பண்ணு என்னால என்ன முடியுதோ அது பண்ணணு இந்த ரெண்டு ஆசதா எனக்கு ஆனா அது இது வரிக்கு நடக்கல இனிமேலு நடக்கும் இன்ஷால்லா
சேரிங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணு
ம் பண்ணலா உங்களுக்கு இந்தமாரி எதாச்சு ட்ரீம் இருக் கா பண்ணுவேங்க
ம் பண்ணுங்க பண்ணுங்க சேரிங்க நம்முள்க்கு நேரோ முடிஞ்சிருச்சு வெக்கிற ஆ நன்றி ஆ